ஆ கேக்குதுங்க தோழி அ நம்ம அடுத்த தலைப்பு வந்துட்டு என்னன்னா அ கிராம வாழ்க்கை மற்றும் ஆ ம் நகர வாழ்க்கை மன்னிக்கணு எனக்கு நரக அப்புன் தா மொதல்ல வருது அதான்தா கொஞ்சொ அப்டியே கொஞ்சொ யோசுச்ட்டு என்ன சொல்லானு யோசுச்சே சோ ஓகே கிராம வாழ்க்கை மற்றும் நகர வாழ்க்கைய பத்தி நம்ப வேறுபாடு மற்றும் அதுக்குள்ள இது பத்தி பேச போறோ கரெட்டுங்களா
ஆ ஓகே பேசலாங்க
நீங்க இத பத்தி எதாவ்து சொல்ல விரும்புறீங்ளா? நீங்க ஆக்சுவலா இப்ப கிராமத்துல இருக்க நகரத்துல இருக்கீங்களா
இல்ல நா நகரம்தா அதுனால கிராம வாழ் க்கைய பத்தி பெருசா தெரியாது ஜென்ரலா அத பத்தி தெரியு அத பத்தி பேசலா அதோட அனுபவம் இல்ல உங்களுக்கு அனுபவம் இருக்கா
எனக்கு ரெண்டுத்திலியுமே இருக்குது எனக்கு ரெண்டுத்திலியுமே இருக்குது நரக ம் நகரத்துலயு இருந்தே ஆ க கண்டிப்பாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன் வச்சுங்க எனக்கு இருக்கு ஒரு இப்ப இருக்க கரண்ட் ட்ரெண்டுல ஓடிட்ருக்க சொல்றேங்க ஆக்சுவலா நா ஒரு ட டூ இயர்ஸா வந்து இப்போ கிராமத்துல இருக்கே அதாவ்து கொஞ்சொ ஓரளவு டெவலப்புடு ஊருன் சொல்லான் வச்சுங்ளயேன் இங்கே என்னென்னா கிராமங்கள் நெறய வசதிகள் இருந்தாலு சில வந்த பிரைவேசி இருக்காது நமக்கு ஆ இது என்ன பிரைவேசி அப்டி சொல்றாங்க பாரு எக்ஸாம்பிள் கேளுங்க நம்ப வீட்ட விட்டு வெளிய வறன் வச்சுங்க சிட்டியல்லா போனா யாரு வராங்க யாரு போறாங்க எதுவு கண்டுக் மாட்டாங்க அங்க வந்து சி சி டி கேமரா மட்டுந்தா எலக்ட்ரானிக் சி சி டி கேமரா மட்டுந்தா இருக்கு நம்ம வேணுனா போட்டு பாத்துக்லா பட் இங்கெக்குற சி சி டி வி கேமரா இருக்குங்க பாத் பாத்திங்களா நம்ப தெருவுல ஆக்சுவலா இப்ப எறங்கனிங்க அப்டின்னலே இவ எங்க போறா எதுக் போறா யாரா கூட போறா எத்தன மணிக்கு போறா எப்ப திரும்பி வரா கைல என்ன கொண்டு போறா கைல என்ன கொண்டு வரா ஐய்யோ சாமி என்ன நம்ப வந்து கூச்சமாவே இருக் அதாவது நம்ப வந்து கொஞ்ச யோசிச்சு பாருங்களே உங்களுக்கு பின்னாடி ரெண்டு கண்ணு உங்கள மானிட்டர் பண்ணது சொல்ல ஒரு ஃபீலிங்ந்ததுன்னா கண்காணிக்குதுன் ஒரு ஃபீலிங் வந் அதா உங்களால் ஃப்ரீயா மூவ் ஆக முடியுமா எனக்கு அந்தப் அந்த பிரைவேசி ப்ரச்சன பெரிய ப்ரச் ச்சனை இருக்கே எனக் இந்த சிட்டிலா இந்த ப்ரச் ச்சனை கெடையாது எங்களுக்கு எங்க வீட்டுக்காரமா பிரச்சனையே இல்ல இங்க வந்து என்னன்னா இத வந்து கொஞ்ச கூடமே எதுவு இல்லாமே நாகரீகமே இல்லாமே என்ன பண்றாங்க எங்க போற இப்பதா வரியா முடிச்சியா இல்லயா வேல சோ என்னால முடியலங்க சீரியஸாவே இந்த இந்த க்ராமத்துல இப்டி ஒரு தொந்தரவு இருக்குங்க எனக்கு உண்மையிலயே வந்து நா கிராமத்து நறைய நல்லதா இருக்குது இல்ல நா சொல்லல ஆனா எனக்கு நா ஃபேஸ் பண்ற இந்த க்ராமத்துல இப்டி ஒரு ப்ரச்சனை இருக்கு பாத்துங்க எனக்கு அப்டியே எப்டிதுமா இருக்கு வெளியே தலைகாட்ட முடில அந்த அளவுக்கு உ மன உளைச் சிலருக்கு அந்த விஷயமால்ல நீங்க நகர வா ல இந்த மாரியான தொந்தரவுகள் வந்து அனுபவிக்கிறீங்க
நகர வாழ்க்கையல தொந்தரவுங்கறத விட ஆ கிராமம்னா நமக் க்கு பேச்சு தொணக்கி இருப்பாங்க அதாவது அந்த ஒரு லோன்லினஸ் இருக் க்கவே இருக்காது அங்க நம்ம குடும்பத்துல யாராவது வெள்ல போயிருக்காங்க நமக்கு தனியா இருக்கு அப்டின்னாலுமே அக்க பக்கத்துல தெருவுல அப்டின் எல்லாருமே சொந்தகார ங்க மாரிதா இருப்பாங்க சொந்தக்காரங்களே நெறைய பே க்கறாங்க அப்டிதா தெருவுலதா இருப்பாங்க அதனால நமக்கு ஏதாவ் அவசரனாலுமே நமக் ஏதாவது து எமர்ஜென்சி எப்டின்னாலுமே அவுங்க டக்குனு கூப்பிட்டா ஓடனே வருவாங்க அதுவே நம்ம இதுலல்லா. பாத்தோன்னா சிட்டில பாத்தோன்னா பக் க்கத்து வீட்டுக்காரன்னே யாருன் நமக் தெரியாது அவுங்க எனக் என்னன்ன அவுங்க போவாங்க உதவி பண்ற இ ஆ ஆ ஆளுங்களு இருக்காங்க ஆனா யாருன்னே தெரியாது அந்த ஒரு கம்ஃபர்ட் கெடைக்காது கூப்பிட்டு ஒரு ஹெல்ப்பு அப்டின்னு சொல்லி கூப்புற அந்த ஒரு கம்ஃபோர்ட் நமக்கு நகர வாழ்க்கையல இல்லன்னு நெனைக்கறே
அதாவது நீங்க சொல்றது வந்து எனக்கு வந்து ஒரு எதிர்மறையான கருத்து இருக்குது இதுல எப்டின்னா ஆ அது வந் அது யாரு எந்த எந் யாரு எந்த மாரி ஆளுங்கறதுக்கு வந்து ஒரு இதுக்கு யாரோட பேசுறோ அப்டிங்கறதுக்கு வந்து ஒரு இது இருக்கு பெரும்பால கிராமத்தில இருக்க ஜனங்கள எப்டின்னா நீங்க பேசலா பேச்சுத்தொணைக்கு இருக்கலா இந்த அ ஒரு சினிமா படத்துல ஒரு டயலாக் வரும் பாத்திங்களா வடிவேல் காமெடில ஏய் சீக்கிர சொல்லு நா கெளம்பனு உங்க அக்காள வச்சு அந்த பேக்கரிய வாங்குன அப்டின் சொல்வாம் பாத்திங்களா அந்த மாறி இப்ப நீங்க நைட் இப்டி தாங்க பேசிட்டு வந்திருப்பிங்க ஒரு ஒம்பது மணி பேசிட்டு வந்திருப்பிங்க நம்ம காலைல போனன்னு வச்சிக்கயேன் பத்தி பேர்க்கு தெரிஞ்சிரும் அது எப்டிதா தெரியதுன்னு தெரியமாட்டேங்குது அது எப்டி பத்து பேருக்கு எப்டி இந்த தகவல் போச்சுன்னு அப்டின் சொல்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம்மா இருக்கும் நம்ம பாட்ன் சாதாரணம பேசுரோ ஒரு விஷ் எதோ ஒரு நம்ப எதோ மனசு நம்ம யாருனாது ஒரு குட் ரிலேசனாது இருப்பாங்க மாட்டாங்களா நீங்க சொல்றது என்னனா அந் த ஆங்கிள்ல சொல்றீங்க நம்ம எதாவது பேச்சுத்தொணைக்கி எதாச்சு ஒரு த்தர் இருந்தாங்கன்னா நம்ம பேசறத கொஞ்ச கேக்க கேப்பாங்கன்ற ஒரு ஆதங்கத்துல நீங்க பேசுவீங்க ஆனா இது என்ன ஆவு அப்டின்னு நென்ச்சிக்கோயே இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல இந்த ஹெச் ஆர் டிபார்ட்மெண்ட்லா வந்து ஒரு இது கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்க எப்டி ஒரு க விசயத்த கம்யூனிகேட் பண்றீங்க அது எண்ட்ல எப்டி போய் முடியுது சொல்ட்டு என்னா பண்ணுவாங்க டெமோ பண்ணி காட்டுவாங்க அந்த மாரி இது எப்டின்னா அப்ப அப்டியே திரிச்சி கையி காலு மூக்கு கையி காதுனெல்லா வச்சு வில்லங்கத்துல போய் முடிஞ்சிருங்க நீங்க அதாவது அப்பிடி பாக்குறப்போ நம்ம ந நகரத்துல வந்து யாருமே பெருசோட இருக்காங்க பாத்தீங்களா உனக்கு உன் வேலைய பாரு எனக்கு ஏன் வேலைய பாருன்ற மாரிதா அந்த மாரி இருந்துக்கலா இது வம்புல கொண்டு வந்து நின்றுரு ஆக்சுவலா எப்டி சொல்வாங்க எப்டி பிட்ட போடுவாங்க தெரியுங்களா ஏ அவங்க சொல்லுவாங்க ஏ இவங்க இப்டி இருந்துருக்கலா இல்லைங்களா இப்டி பண்ணிருக்க கூடாது இல்லைங்களா அப்டின்னா நீங்க என்னா சொல்லுவீங்க ஆமான்னு சொல்லுவீங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா நீங்க அந் த ஆமான்னு சொன்ன அந்த பீச மட்டும் கேக் பீச மட்டு கட் பண்ணி கொண்டு போயிட்டு சம்பந்தப்பட்ட ஆளு கிட்ட போயிட்டு இவங்க இப்டி சொல்றாங்க அப்டின்ட்ருவாங்க அவங்க உ டனே நேரடியா வந்து இவங்கள கூட்னு வந்து கேப்பாங்கப்ப அப்ப என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன கேப்பாங்க நீ ஆமான்னு சொன்ன இல்லன்னா ஆமா ஆமான்னுதா சொன்னே நீ சொன்னதுக்கு ஆமான்னு சொன்னேன்றத சொல்ல முடியாது அங்க ந் அ நீ ஆமான்னு சொன்னா அப்ப நீதா சொன்னே அப்டின்ட்ருவாங்க அந்த மாரி ஒரு வில்லத்தனமான ஒரு ஆன்டி கேரக்டர்லா இங்க நெறைய இருக்குது எனக்கு ஏங்க
நீங்க ரொம்ப அனுபவப்பட்டுருக்கீங்க அடிபட்ருக்கீங்கன்னு நெனைக்கிறே அதனால நீங்க இப்பிடி பேசுறீங்க அங்க இருந்து ஆமா
நூலு நொந்து
ப்போ அதனால உங்களுக்கு ஆமா என்னோட வாழ்க்கை ஃபுல்லா கொஞ்சொ தனிமையிலயே போனதால எனக்கு அந்த மாரி நாட்டம் அதிகமா இருக்கு சுத்தி ஆளுங்க இருந்தா நல்லா இரு க்கு அப்டிங்கற இதுல நா பேசுனா நீங்க அந்த மாரி ஆதங்கத்துல பேசுறீங்க
ஆ அது எனக்கு எ எனக்கு இருந்தது இந்த சிட்டில இருக்க ப்ப வந்து என்ன ஏக்க இருந்தது எனக்கு இந்த மாரிலா நா சொல்லுவே நானு நீங்க சொல்ற மாரி சொல்லுவே. அது யார பாக்கும் போது பழக மாட்டேங்கிறாங்க அப்டின்ற மாரிலா ஒரு எனக்கு ஏக்கோ இருக்கு. அ இப்ப நம்போ இங்க பழகணுதுக்கப்றோ இது மாரி தோணுது இதே பழகாமயே இரு க்கலாம்டா நீங்கல்லா அப்டின்ற மாரி தோணுது ம் நீங்க சொ பேசுங்க ந ஆ க த நீங்க சம்பாதிக்க வேணா வேணாந் தோழி நீங்க கிராம த்துல நீங்க ஊட்லயே உக்காண்ட்டு இருந்துருக்கலா அவுங்க வந் து ஜாம் ஜாம்னு சொல் ட்டே பெரும்பாலான குடும்பங்கள அப்பிடித்தா பாக்குறே ஆக்சுலா இந்த இது பேசனா லேந்தாபோயிடு அது நீங்க பேசனது நா வந்து குறை கொ கொறச்சி சொல்றே எப்பிடின்னா நீங்க பெருசல்லா சம்பாதிக்க வேணாங்க உங்க வாழ்க்கைய நீங்க வாழலா ஆ அதாவது நீ கொஞ்சோ இன்னு கொஞ்சோ புத்திசாலியா இருந்தீன்னுசொயே ஏன் அ கொஞ்சோ உங்கள நீங்க ச கட்டமச்சிக்கிட்டு அத மீன் அதாவது உங்க நீங்களே வந்துட்டு ஒரு வழிக்குள்ள ஒரு ஒரு வரையறை கொண்டு வந்துட்டு அருமையா வாழலா கிராமங்கள்ல அது பெருச காசுல்லா உங்களுக்கு தேவயேல்ல
ஏன்னா அங்க நம்ம ஆடம்பரமா இருக்க போறதுல்ல அங்க செலவு அதிகமு இல்ல அதனால அந்த கட்டுப்பாட்டோட ம்
பழண்ட ஆள் கிடையாது பாக்குறதுக்குஆள் கிடையாது உங் பிங்க சோ ஹவுஸ் இப்போ வந்து நீங்க எளிமையான வாழ்க்க வாழலா சுத்தமான காற்றோடு வாழலா ஆ ஜ ஜனங்கதா கொஞ்சோ லைட்டா பாசண்டா பாசண்டாருப்பாங்க ஆ சிட்டி ஜனங்களவுட கிராம ஜனங்க வெறி பாய்சன்னஸ் நா கரெக்ட்டதா சொல்லுவே ஆ ம் ஆமா ஆமா ம்மா அது உங்களுக்கு சந்தேகமே வேண்டா வேற மாதிரியான கருத்துக்கள் நீங்க சொ பகிர்
இன்னொன்னு பொல்யூஷன் அங்க கம்மியா இருக்கு அப்பிடின்னு நெனைக்கிறே இப்ப இங்க நகரம் எடுத்துக்கிட்டோனா நெறைய வண்டி அது இதுன்னு ஏர் பொல்யூஷனா இருக்கட்டு சவுண்ட் பொல்யூஷனு சோ எல்லாப் பொல்யூஷன் க கம்பேர் பண்ணுறப்ப கிராமத்தல கம்மியாக இருக்கு அப்பிடின்னு நெனைக்கிறே
ஆமா ஆமா அது சந்தேக இல்ல நா நல்லதா இருக்கு ஆமா ம்
அதே மாரி நோய்களு அங்க கம்மி டிசீஸு பரவ வாய்ப்பு இல்ல இந்த மாரி எல்லா பாட்டிகளு சேர்ந்து இந்த மூலிகைல்லா குடுத்து கொஞ்ச கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க ஹாஸ்பிட்டல்ஸு அங்க மோஸ்ட்லி நெறைய இருக்காததால வீட்டு வைத்தியமு லேயே அவங்க சரி பண்ணிருவாங்க இங்க மருத்துவமாதி த அதிகமா தேவைப்படுது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லதா தேடுறோ
கண்டி கண்டிப்பாங்க தோழி ஆமா அது உண்மைதா அதே நேரத்துல வந்து இங்க அது ஒரு டிசடவண்டாஜ்வ நம்ம பாக்கலா எப்பிடின்னா இப்போ ஒரு எமர்ஜென்சினா இங் ட் எல்லா ரொம்ப சிரமம்ங்க ஒரு பாம்பே கடிச்சிரிச்சினா கூட வந்துட்டு ப் பாத்தீங்கனா அப்பிடின்னா வந்து சேப் இப்ப பாம்பு இருக்கு வைத்திய இருக்க வேண்டிய கிராமங்கள பட் ஆனா ஹாஸ்பிட்டல் அது பதிஞ்சுக்கேயே கிரா நகர்ப்புறங்களதா இருக்கு இல்ல அட்லீஸ்ட் புறநகர்லயாச்சு இருக்கலா இப்ப இந்த மாரி இன்டீரியர் கிராமங்கள்லா இருந்துட்ட அப்பிடின்னா ஒரு எமர்ஜென்சனா அது ரொம்ப சிரமம் என்ன ஒன்னு என்ன தெரியீங்களா. அ ஏதாச்சு ஒரு இது வந்துச்சு அப்பிடின்னா வந்து என்ன மாரி அட்டன் பண்ணணும்ன்ற ஒரு அந்த பேசிக் நாலேஜ் கூடல்லாம கூட எங்க ஜானக இருப்பாங்க அதாவது. ப்பிடியே வேடிக்க பாகக்கூடிய ஜனங்களா. ப்பாங்க இதனாலயே வந்து இந்த அவசரகஅவசரகால மருத்துவோலா வந்து நமக்கு கெடைக்காம போயிடு இதே வந்து சிட்டில பாத்தீங்கனா யாருன்னா ஒருத்தர்னா ஒருத்தர் வந்து அங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆ அனுபவத்துல நமக்கு வந்து அந்த முதலியாவது செய்வாங்க இங்க அந்த முதல சேர்த்துக்கு கொஞ்ச சிரமமா இருக்கு முதல சேர்த்து ஆளு நெறையா பேர் இருப்பாங்க அத முறையான முதலுதவ் சேர்த்துக்கு ஆளுங்க ரொம்ப கம்மியா இருப்பாங்கன்றது என்னுடைய கருத்து
கரெக்ட் கரெக்ட்டு அதே மாரி கல்வி அ யா கிராமப்புறத்துல கம்மியா இருக்கு கல்வி வசதி ஆ மோஸ்ட்லி ஸ்கூல்ஸு அங்க இருக்காது கம்மியாதா இருக் ஆ இருக்கு பட் வந்து ரொம்ப ரொ ஊருக்கு ஒண்ணு ரெண்டு அந்த மாரி தானே இருக்கு துல அதனாலயே நிறையா பேரு ரொம்ப தூரத்துக்கு அனுப்பணுனு பெண்கள படிக் கெ அனுப்புறதில்ல
ஆமா ஆஷ நா அது எப்டி பாக்குறே தெரியீங்களா இல்ல இல்ல அதது நா அத எப்டி அ ஓகே இத நா எப்டி பாக்குறேன்னா கல்வி இது வந்து அடிப்படை கல்வின்னு ஒன்னு இருக்குது அதுக்கப்பறோ வந்து வாய்ப்புக்கான வாய்ப்புகள் பல வாய்ப்புகள் தேடி போற கல்வினு இருக்குது நீங்க சோ சொல்றது வந்து ரெண்டாம் பஷ்ஷோ வாய்ப்புகள தேடி போற கல்வி பட் வந்து கிராமத்துல வந்து அடிப்படை கல்விக்லா வந்து து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் நல்ல குவால்டிலயாவே இருக்குங்க நீங்க கவர்மெண்ட் ஸுகுல்லே போனா கூட இப்பலா பாத்தீங்கனா அப்டினா நல்லா தரமாவே இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னல்லா வந்து எப்டியோ இருந்தாங்க ஏனோதாநோனு இருந்தாங்க இப்பெல்லா அப்டி கெடையாது நல்லா தரமா இருக்குது பசங்களுக்கு நல்லாவே படிக்கிறாங்க அப்புறமாட்டு வந்து ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் வாய்ப்புகலா எங்க கிராமங்கள்லே கெடைக்கிது அதாவது இந்த பே அடிப்படை கல்விக்கு உண்டான கட்டமைப்பு வந்து பாத்துனச்சுக்கோங்களே ரொம்ப அபூர்வோ அது ந அதிகபட்சமாகவே இருக்குது க்குது அதல உங்களுக்கு வந்து மாற்று கருத்து வேணா நீங்க வாய்ப்புகள் தேடி போறீங்க பாத்தீங்களா அதாவது து என்ன சொல்லுவாங்க நாவல்டி ஸ்டடிஸ்னு அதாவது ஒரு ஒரு லாவிஷான ஒரு லைஃப் ஸ்டைல்க்குள்ள போறோ அப்டின்றப்பத்தா அதுதா இங்க வந்து கம்மியா கெடைக்கு
ஓகேங்அ.
சரிங்க தோழி கால துண்டிச்சுக்கலா ஏன்னா ஆ நமக்கான நேரோ முடிந்தது வேற ஒரு கால்ல மீட் பண்ணலா அ நன்றிங்க நன்றி